எப்போ
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நாங்க
இன்னிக்கி நம்ம பேச போறது எத பத்தி அப்டினா
ம்
பிள்ளைங்களுடைய அ கல்வி பத்தியு கல்விக்கு தேவையானதயு பத்தியு தா இப்ப நம்ம பேச போறோ
கண்டிப்பா கண்டிப்பா
எப்டினா இப்போ வந்து இப்போ இந்த நேரத்துல வந்து நம்ம பசங்களுடைய அ ஸ்கூல்லுடைய லீவு முடிஞ்சி ஒன்ற மாசோ லீவு முடிஞ்சி இப்பதா ஒரு ரெண்டு மூணு நாளா ஸ்கூல் போய்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்கூல் கூலு தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்து பசங்களுக்கு வந்து ஃபீஸ் இவ்ளோ இந்த கட்டணோ நீங்க வந்து கட்டணு அப்டின்னு வந்து அவுங்க ஸ்கூல் சைடுல இருந்து பள்ளிக்கூடோ சைட்ல இருந்து நமக்கு வந்து ஒரு சீட்டு தந்துருப்பாங்க அதுல உள்ளது படி நீங்க வந்து பணத்த வந்து இந்த நேரத்துக்குள்ள கட்டணு அப்டி கட்டுனாாதா உங்குளுக்கு புத்தகோ தருவோ அ அப்றோ வந்து உடு உடை தருவோ அ என்ன அந்த ஸ்கூலுக்குனு வந்து ஒரு தனி உடை உண்டு அந்த தனி உடையை வந்து நம்ம அவுங்ள்ட்ட வாங்குனாலுமே சரி இல்ல இந்த வெள்ள வாங்கி அத தச்சி அத வந்து நம்ம அவுங்ளுக்கு இது குடுக்குறதா இருந்தாலு செரி மேக்சிமம் இப்ப பாத்தீங்க அப்டினாக்கா ஃபீஸ் ஒரு பக்கோ எப்டினாலுமே ஸ்கூலுடைய அந்த ஆ உடுமாத்து பண்ற அந்த துணிகள் வ‌ந்து ஒரு ரெண்டாயிர்த்தி ஐநூர்வா கிட்ட வந்துரு ஏ அப்டி சொல்றே அப்டினா இரண்டு உடைகள் எடுக்க வேண்டியது வரு ஒன்னு வந்து கலர் பூசிய வர்ணம் பூசிய வா ஆடை ஒன்னு ஒன்னு வந்து வெள்ளை நிறைய கொண்டது ஆ வாரத்துல வந்து இரண்டு கலர்ல வந்து போட வேண்டியது வரு அதுக்கப்றோ வந்து ஸ்கூல்லியே வந்து இன்னொரு ஆ ஆடை தருவாங்க எப்டி அப்டின்னாக்கா உள்ளாடை பணியன் கொண்ட மாரி இருக்கு அது அது வந்து அவங்களுடைய பள்ளி உடைய அ இது அ அவுங்களுடைய சிம்பிள் வச்சி ஒங்களுடைய பெ அ பேரை கொண்டு அ ஆமா அது பெயரை கொண்டு அத வந்து அதுல எ எழுதிருப்பா அத போட்டுட்டு போறது அந்த ஸ்கூலுக்கு ஒரு பெருமையாவு இருக்கு பசங்க அங்கதா படிக்கிறாங்கன்றத வந்து காமிச்சுக்கறதுக்காகவு இருக்கு அப்ப அவுங்களுடைய அவுங்களுடைய முத்திரைய வந்து வெளிப்படுத்துறத் துக்காகவு அத வந்து நம்ம தலைலதா கட்றாங்க அதுக்கு ஒரு முன்னூருவா ஐநூர் ரூபா அப்டின்னுவாங்க கொறஞ்சது பசங்களுக்கு ஃபீஸு இதெல்லா சேத்தம்னா கொறஞ்சது எக்கச்சக்கமா அதுக்கு பாதிக்கு பாதி வந்து நம்ம எல்லாத்தையு ரெடி பண்ணி குடுக் வேண்டியதா வரு இப்ப அவுங்களுக்கு வந்து அந்த அட்ட போட்றதுல்லா வந்து இருக்கு நீங்க அட்ட எல்லா போட்ருக்கீங்ளா பசங்களுக்கு
ம் நா அட்டல்லா போட்டிருக்கப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டோ ஏன்னா இப்ப ஏன்னா இப்ப மின்ன நாங்க படிச்ச போதெல்லா அஞ்சு புக்கு அஞ்சு புக்குக்கு ஒரு ஒரு நோட்டு அவ்ளோதா இவ்ளோதா இருந் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா உங்க ஒவ்வொரு புக்குக்கு ரெண் ரெண்டு நோட்டு எ பசங்களுக்கலா மொத்தோ அஞ்சு புக்குன்னா பத்து பத்து நோட்டு இந்த ரஃப் நோட்டு இந்த ஜாமெண்டரிங்க அதெல்லா சேத்தா அதெல்லா ஒரு அஞ்சுயர் நோட்டு மொத்தோ எ பெரிய பையனுக்கே பாத்தீங்கன்னா ஒரு இருவது நோட்டு கிட்ட வருது சின்ன பையனுக் பாத்தீங்கன்னா பதினஞ்சு நோட்டு கிட்ட வருது அதுப்பாருங்க ஒரு நானே ஒரு அர நாளுகிட்ட உக்காந்து பைண்டிங் போட்ட ரொம்ப கஷ்டமாருக்கு அது ஏன நம்ம நீட்டா கரெக்டா போடணு கொஞ்சோ மிஸ்டேக் பண்ணாலு தப்பாயிரு பைண்டிங் போ
ஆமா அது என்ன செய்ணு நம்ம பின்னடிக்கணு பின்னடிச்சு ஒவ்வொன்னு எல்லா பக்கமு பின்ன அடிக்கதுக்குன் போது போதுன்னாயிரு அதுக்கப்ப நம்ம எல்லாத்துலமந்து பேரு வேற எழுதி வைக்கணு அதுல இதெல்லாமே செய்யணு
சத்தோ கொஞ்சோ கம்மியாருக்கு நீங்க அதிகபடியாக பேசிப்ப வந்து நீங்க வந்து பதிவு செய்யலா நம்மள்ட்ட இப்ப பாத்தீங்க அப்டின்னாக அட் அட்ட போட்றதுக்கு நம்ம அத வாங்கறோ அப்டின்னாவே வந்து கொறஞ்சது வந்து அவுங்க குடுக்கற நோட்டு புக்கு எல்லாத்துக்குமே சேத் சேரி குறஞ்சது வந்து ஒரு ஒரு அஞ்சு நோட்டுக்கு தகுந்த மாதரி வாங்கரோனாலு அம்பது ரூவா ஆவுது அந்த ஒரு அட்ட போடக்கூடிய அந்த ரோல்ன் சொல்லுவாங்க அது வந்து அவ்ளோ எப்டின்னா ஒரு ஆ ஒரு ப அஞ்சு ரோல்லந்து ஏழு ரோல் வரையு வாங்க வேண்டிது வரு அப்பிடின்னா தா வந்து நமக்கு வந்து அதுவே ஒரு ஆயர்ருவாய்க்கு வந்து நம்ம அத வாங்கனாதா அத போட முடியு அதுக்கப்பறோ பாத்தீங்க அப்பிடின்னா அ அ காலுக்கு வ காலணி வாங்கிவோ அது வந்து வெள்ளை நிறத்திலயு இருக்கு ஆ கருப்பு நிறத்திலயு இருக்கு அதுக்கு உண்டான வந்து உ அ அதுக்கு உண்டான வந்து அந்த துணி துணிய வந்து காலு காலுரைய போடுவாங்க அந்த காலுரைய வந் அதுக்குதகுந்த மாரி வாங்கணு அதுவுமே பாத்தீங்க அப்டின்னா அ கொறஞ்சது ஒரு எர்நூர்வா எர்நூர்வான் வரு அந்த காலனி வாங்கறதுக்கு ஒரு காலணிக்கு வந்து ஐநூர்ரூவா அப்டின்னாக்கா அவ ஒரே கொழந்தைக்கு ரெண்டு காலனி வாங்கனு அதுவே வந்து ஆயர்ருவா ஆகு ஆயர் ரூவா ஒரு ம் அதுக்கப்றோ
இந்த மாரி பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது எல்லாமே வந்து இப்போ பள்ளிக்கூடத்துல சேந்துட்டாலே வந்து ஃபீஸ்ன்னு மட்டு இல்ல அந்த பிள்ளைங்களுக்கு தேவையானம் அனைத்து விஷயம்மே பாத்திங்கனா நம்ம எல்லாமே செஞ்சு குடுக்க வேண்டியதா இருக்கு எல்லாத்துக்குமே பாத்திங்கனா பணம் அதிகமாதான் இருக்கு எல்ல வெலைவாசி லாம் வந்து ஏறி இருக்கு பிள்ளைங்களுக்கு காலணிகள் சாக்ஸு பேகு இன்னும் லன்ச்சு பேக்கு சொல்லுங்க இது எல்லாமே இருக்கு சாப் பாடு பாக்ஸு எல்லாமே பிள்ளைங்களுக்கு அதிகமா நம்ம என்னாத்துக்கு வருஷோ வர்ஷ் பாத்தீங்னா வேற வேற வாதிரிதா கேட்பாங்க ஒரே இத வந்து அடுத்த வாட்டியும் பிள்ளைங்க வந்து எடுத்துட்டு போறதில்லலயா எனக்கு பு புதுசா வேணும் ஏன்னா என் ஃப்ரெண்டண்டு புது பாக்ஸ் கொண்டாந்திருக்க புது லன்ச் பேக் கொனாந்துருக்கா இப்டின்தா பிள்ளைங்க நம்மகிட்ட பொலம்புறாங்க புது பேகு வேணும் புது லன்ச்சு பேகு சாப்பாடு பாக்ஸு இது எல்லாமே புதுசா வேனுன்கிட்டுதான் பிள்ளைங்க அழுது வாங்குறாங்களே அதிவ்மே ஒரு தெரிய்ய பெரிய செலவா இருக்கு நம்மளுக்கு
அது ஒருக் புறம் இருக்கும் போது வந்து பசங்களுக்கு வந்து சிற்றுண்டின்னு ஒண்ணு இருக்கு அவங்க வந்து காலை உணவு மதிய உணவுக்கு இடையில சாப்புட்றதுக்கு நம்ம எதாவது ஒண்ணு வீட்ல இருந்து செய்து குடுத்தாலுமே சரி இல்ல வெளியில கடைலள்ல வந்து அந்த குழந்தைகளுக் தேவையானத வந்து சாப்புட்றதுக்கு நம்ம வந்து அது வச்சி குடுக்கணு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்னும் வச்சு குடுத்தாதான் அந்த பசங்க சாப்பிடுறத வந்து ஆ கொஞ்சம் ருசுச்சி ரசிச்சு சாப்பிடுவாங்க ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ஒரு இடைவேளையாவு இருக்கும் அமையும் இங்க ஒரே மாதிரி குடுத்துட்ருந்த வச்சிக்குங்களே சீன்னு அத வந்து அவங்க வந்து வெறுத்துருவாங்க அதனால வந்து அதுக்குமே ஒரு செலவு இருக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது இருவருவாலருந்து இருவது த்தி ஐநூருபா ரூபா வரையும் வந்து அதுக்கு நம்ம செலவு செய்தாதான் ஏ குழந்தைங்க நல்லபடியா அதை சாப்பிட்டுட்டு கொண்டுட்டு அவங்க படத்தையும் கவனிப்பாங்க அப்பறம் வந்து அங்க சொல்லி் குடுக்குறத வந்து கரெக்டான முறையில வந்து த ஆ மூலையிலை ஏக்கி அவங்க வந்து படிப்பாங்க அது நம்ம வந்து அது சரியா செய்யல அப்டின்னா அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஸ்நாக்ஸுக்குன்னே வந்து அதையே யோசிக்க ஆரம்பிச்சருவாங்க அத யோ டிச்சாங்க அப்டின்னா படிப்புல வந்து கோட்டை விட்டுருவாங்க அது கோட்டை விட்டுட்டாங்க அப்டின்னாக்கா அதுக்கு வந்து நம்மதான் நஷ்டமாகும் அவங்க கவனம் அத த திசை திருப்புற மாதிரி ஆயிடுச்சு அப்டின்னாக்கா அது வந்து நமக்குதா நஷ்டமே அது வந்து அவங்களுக்கு அது நஷ் கஷ்டமா இப்ப தெரியாது அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது நஷ்டமா தெரியும் அவங்களுக்கு வந்து ஆமா இப்ப நம் ஆன இப்ப வந்து நமக்கு என்ன தோணும் அப்டின்னா நமக்கு அது நஷ்டமா தெரியும் அவ்ளோ தான் வந்ததுக்கு அப்பறம் உங்களுக்கு அது நஷ்டமா அத வந்து விட்டுட்டம்மேன் சொல்லி அவங்க அப்ப வருத்தப்படுவாங்க அதுக்கு நம்ம எடம் குடுக்காம இருக்கணும் அப்டின்னாக்கா நம்ம அவங்களுக்கு ஒவ்வொன்னுத்தையு பாத்து பார்த்து சரியான முறையில செய்தா மட்டும்தான் அவங்க வந்து அந்த படிப்ல கவனொ செலுத்துவாங்க ரெண்டாவது வந்து நம்ம பட்ற கஷ்டத் அவங்க படக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோம் அப்டின்னாக்க நம்ம இப்பங்க வந்து கஷ்டப்பட்டு தா ஆகணுங்கிற கண்டிஷன்ல இருக்குறோ. கண்டிஷன் அப்டின்னாக்கா வேற வழி இல்ல. வழியில்லாம தா குலுங்கிட்டு இருக்கானுங்க இப்போ
ஏனா இப்போ ஸ்கூல் மட்டு இல்லாம பாத்தீங்கன்னா வந்து டியூஷனுமே பிள்ளைங்களுக்கு சைட்ல அது ஒரு வேலையு அங்களுக்கு இருக்கதாங்க செய்யது என்ன இப்ப என்னதா வந்து பள்ளிகூடத்துல கத்துக்கதா அனுப்புறோ அப்டி இருந்து. அதுவு பத்தாத நெலேல வந்து பாத்தீங்கன்னா டியூஷன்ன்னு அது ஒரு. ரெண்டு மண் நேரோ அந்த வலியு வந்து நாங்க இது பண்ண வேண்டியதா இருக்கு. அங்க வெறு படிக்கிறாங்க, பாடத்த கவனிக்கிறாங்க அவ்ளோதா இத மனப்பாடோ பண்ணலவோ மறுபடியு அத சரியா படி ஓ மண்டல்வயதோ பரல ஆது ததுஷ் பெருநான்ற பேருல அங்கேயு மறுபடியு அனுப்ப வேண்டியதா இருக்கு அதுக்குமே ஒரு தனி செலவு.. போக வேண்டியது இருக்கு வர வேண்டியது இருக்கு மழ நேரோ. குளிர் நேரன்னு பாக்கமா அதுவு ஒரு வேலையா போது. அதுக்குமே ஃபீஸ் கட்ட வேண்டியதா இருக்கு ஸ்கூலுக்கு வேற அவ்ளோ படங்காசு கட்றோ இதுல டியூஷனுக்கு வேற கட்றோ மின்ன மாதிரி இல்லாமா இப்போ பள்ளிக்கூடத்துக்கு ரொம்போ காசு அதிகமா வாங்க தாங்க ஒரு கிளாஸுக்கே வந்து ஆயிரரூபா ஏத்திட்டு இருந்த இப்ப பாத்தீங்கன்னா மூணாயிரோ மூணாயிரோ எட் எக்ஸ்ட்ரா ஏத்துறாங்க நெறைய அதிகமா வந்து கட்டணோ வந்து ரொம்போ கேக்குறாங்க இங்க கம்மி பண்ணா நல்லா இருக்கு. எதுனாலயோ தெரியல. வருஷோ வருஷோ ஆயிர ரூபா இருந்தது. இப்போல்லா அதிகமா ஏத்த ஆரம்பிச்சுட்டாங்க நடுத்தர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்கள சொல்லுங்க. கொஞ்சமாச்சு கம்மி பண்ணா நல்லா இருக்கு அப்டின்னு நா நினைக்கிற நீங்க இந்த பீஸ்ச பத்தி என்ன நனைக் தெரிலயா அதிகமா பீஸ் வாங்கறது
அது அது வந்து அவுங்க அவுங்களுடைய, அவுங்க தேவயில்லாம வந்து மத்த தேவைகளையு வந்து நம்ம தலைலே வந்து திணிக்கிறாங்க அவுங்க அது திணிப்பாதா எனக்கு தோணுது. ஏனா வந்து கல்விய வந்து முண்ணல்லா வந்து வியாபாரமா இல்ல. இப்பதா வியாபாரமா ஆக்கிட்டாங் அப்டினபோது வந்து. அது ஒண்ணு புதுசா இல்ல, அது கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா வந்து அது வந்து நடமுறைல இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நம்முடைய நேரம் முடிவுடையறதுனால வந்து நல்ல இருகிக்கி, இனிய பேச்சு வந்து, நம்ம பேச பேசிருக்கோ அ டைம் வந்து நல்லபடியா தா அமையு ரொம்ப நன்றி! வணக்கம்
வணக்கம்.